ஹ ஹாய் மா
யார் பேசுறீங்க ஆஹ்
உம் வந்தருச்சா
ஆஹ் ஆஹ் ஞாபகம் வந்துச்சு ஞாபகம் வந்துச்சு இன்ன ரொம்ப நாள் ஆஹ நல்லா இருக்கேன் நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன்
மா நீங்க தான் சொன்னீங்க வரே ஒரு நாளுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ட் சண்டே வரேன்னு சொன்னீங்க நானும் நீங்க வருவீங்க வருவீங்கனு வெயிட் பண்ண ஆளை காணோம் ஏ வ ல்ல நாலு வார்த்தை நல்ல நறுக்குன்னு கேக்குறதுக்குதான் இப்ப கால் பண்ண
நாலு வார்த்த நறுக்குன்னு கேக்கணும்
ஆஹ்
நாலு வார்த்தை கேளுங்க ஏன் எப் த்துக்கு வரல அப்படின்னு
ஆமா ஏன் வரல எதுக்கு வர என்ன ஆச்சு
ஆஹ் இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லணும் அவ்வளோதான என்ன காரணம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இட உடம்பு சரில்லாம போயிடுச்சு அதோட டாகர் த்தருக்கிட்ட போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு ரொம்ப முடியாம ஆயி அதனால நான் வந் வந்து கால பண்ணவும் முடில ஏன்னா அஹ் பாக்குறதுக்கும் ஆள் இல்லை நானே தனியா இல்லா மேனேஜ் பண்ணிட்டு இருந்ததுனால தான் கால் பண்ணவும் முடியல அதுவும் இல்லாம இருமல் வேற யாருக்கிட்டயாவது பேசனா விடுனு இல்ல இருமல் வேறையா அது என்ன ஆக்குதுன்னா ரொம்ப பேசும்போது அஹ் தொண்டை ட்ரை ஆயிடுது அது தொண்டை ட்ரை ஆனது எதுமே என்ன ஆச்சுன்னா பேசி பேசி இருமல் வந்துருது அதுக்கு அதனாலயே வந்து ந்து யாருக்குமே நான் கால் பண்ணே பேசவே இல்லை
சரி மெடிசன் ஏதாவது எடுத்தீங்ளா
ஆ மெடிசன் வந்து டாக்டர்க்ட போயிட்டு கூப்ட்டு போனாங்க தெரிஞ்சவங்க தான் வந்து அதோட அவங்க கூப்ட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போய் அவங்க மே ந நல்லா நல்ல சூப்பர் மெடிசன் வாங்கி குடு ட்டாங்க
ஆஹ்
கேளு என்ன ஆச்சுன்னு
சொல்லுங்க சூப்பர் மெடிசின்னா எந்த மெடிசினு எப்பவுமே குடுக்குற மெடிசின்தான இரும்பலுக்கு
கொடுத்தாரோ நா அத செக் பண்ணி கூட பாக்கல ஏன்னா நா அப்போ வந்து ரொம்ப அந்த கேர்லஸ் இது இருந்ததுனால கூப்ட்டு போய் அவங்களே க கொண்டாந்து கைத்தாங்கலா விட்டுட் ட்டு போனாங்க டேப்லெட் கிட்ட கொடுத்து போடுங்க சாப்பாடு வந்து நா வீட்ல இருந்து குடுத்து அனுப்புறேன் அப்டின்னு சொல்லிட்டு போனாங்க நானும் அத நம்பி அந்த டேப்லெட்டை போட்டேன் டேப்லெட்ட போட்டா ஆ போட்டு கொஞ்ச நேரத்துலயே நெஞ்சு வலி மாரி வந்து படப்பட
ஆ ஏதாவது அலர்ஜி ஆயிடுச்சோ ஒத்துக்காத மெடிசன் ஏதாவது போட்டுக்டீங்களோ
ஐயோ நா நெனைச்சேன் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போல் ல அவ்ளோதா போல அப் அப்படின்னுல்லாம் கற்பனை பண்ணி ஏன் கேக்குறீங்க கடைசில பாத்தா அதுக் க்க அப்பறம் ரொம்ப முடில நான் சரி யா கூப்புடுறது அந்த டைம்க் அ அதோட என்ன பண்ண எந்திரிச்சு கொஞ்சம் உட்காந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு அதனாலயே எல்லாத்தையுமே பக்கத்தலயே வச்சிருக்கேன் மெடிசன் தண்ணி எல்லாமே ந த தலையை சுத்தி வச்சுரு உக்காந்துருக்கே நா எந்திருச்சும் போ முடியலையா
ம் ம் ம் ம்
ஏன் கேக்குறீங்க அதோட ஒரு வழியா அதுக்கப்
சரி மறுபடியும் அந்த மெடிசன பத்தி டாக்டர் கிட்ட சொல்ல வேண்டியத்தான்ன அதனால எனக்கு முடில அப்டின்னு சொல்லி
ஐயோ அதுக்கப்றோ மறா நாள் அவங்க கால் பண்ணி கேட்டாங்க மெடிசன் போட்டீங்களா எப்டி இருந்துச்சு இப்ப பரவாயில்லையான்னு அதோட நான் சொல்லிட்டேன் எனக்கு அந்த மெடிசன் செட் ஆகல அதனால நா முடிஞ்ச அளவுக் இந்த வீட்டுல கசாயம் அப்டி வச்ச சேர் நான் சாப்ட்டுக்கறேன்
உம் உம் உம்
ன்னு சொன்ன
ம் ஹும்
ஆ தொடர்ந்து ரெண்டு நாள் ஒரு அந்த கஷாயம் மாரி போட்டு போட்டு குடிச்சே இது பண்ணே ஓரளவுக்கு ஓரளவுக்கு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் அந்த பழைய நலமை நம்ம வர இன்னும் வரல
உம் உம்
அதனா அதனாலதா வந்து கால் பண்ணல ப்பா நனச்சிக்காத
நானும் சரி இல்ல என்ன வரலியே மெசேஜும் இல்லயே செரி எங்கேயாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டீங்ளோ அப்டின்னு நினச்சேன் ஒரு சந்தேகத்தோடதான் நான் கால் பண்ணதே இருக்காங்களோ இல்லையோ ஏன்னா இத்தன நாள் ஆச் ஒரு மெசேஜ் கூட வரலையே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அது இப்படியா போகும்னு நா நெனைக்கல சாரிங்க நான் பாட்டு உங்கள திட்டரது அது
இல்ல பரவாயில்ல இதுல என்ன இருக் க்கு நமக்குள்ள நாலு வார் இல்ல இல்ல நீங்க பத்து வார்த்தை கூட நறுக்குன்னு கேளுங்க நச்சின்னு கேளுங்க நச்சின்னு நாலு வார் கேளுங்க ஒன்னும் பிரச்சன இல்ல எனக்கு ஆ ஆ
திரமா நீங்க வரலையா இன்னிக்கி நீங்க வரல அன்னைக்கு னை பாத்து எங்க ஈவினிங்ல வந்து எங்க சித்தி பொண்ணுங்க இருக்காங்க ரெண்டு பேரு கல்யாணம் ஆயிச்சு குழந்தைங்க சின்ன சின்ன த்தன குழந்தைங்க வச்சிருக்காங்க அந்த ரெண்டு பேரும் வந்துரு ஆமா அவங்க ரெண்டு பேரும் ஆ ம்மா அவங்க ரெண்டு பேர் வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அஹ் பீச்சுக்கு போலான்னு சொல்லிட்டு வழு கட்டாயமா கூட்டிட்டு போயிட்டாங்க
ஓ அ
கூடவாக்க நீ எப்பவுமே போக எப்பவுமே போவதான் இல்ல கிடையாது நாங்க இல்லன்னு சொல்லல எங்க கூட வா அப்டின்னு சொல்லிட்டு வழுக் கட்டாயமா இழுதிட்டு போயிட்டாங்க செரி அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அது இது சுண்டலு அது இதுன்னு வாங்கி சாப்ட்டு அப்புறம் அவளுங்க ஆமா அவனுங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டல்லங்க நான் நேர எங்க வீட்டுக்கு வந்துட்டேன் அந்த மாரி ஆச்சி அன்னைக்கி
வராதுனால நீங்க கொஞ்சம் ஜாலியா இங்க இதான் பண்ணிருக்கீங்க அப்போ
ஆமா அன்னைக்கு அவங்க வந்தாங்கன்னு சொல்லி
சரி கவலைப்படாதீங்க நான் உடம்பு கொஞ்சம் சரியானதும் நம்ம நம் நம்மளும் வெளிய போயிட்டு சாப்ட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஹ ஆஹ்
ஆமா அப்புறம் அந்த இது வாரம் அடுத்த வாரம் எப்படின்னு ஸ்கூல்ல்லாம் ஓபன் ஆக போகுது பசங்க எத்த அதெல்லாம் ரெடி பண்ணனும் ஆமா இங்கப்ப இத்தனை நாலு இப்ப இந்த மாசம் எந்த கல்யாணமுமே இல்லாம இருந்தது இப்ப அடுத்த மாசம் கல்யாணம் இது ஸ்கூல் ரியோபென் ஆகும்போதுதான் கல்யாணம் இருக்கு அடுத்த மாசம் மறுபடியும் நாங்க ஊருக் க்கு போணும்
அப்படியா பசங்களை வுட்டுட்டு போக முடியாது லீவ் போட்டுட்டு
இல்ல இல்ல இல்ல இப்ப ஸ்டார்ட்டிங் தான செரி அஹ் பாக்கலாம் ச சாட்டர்டே சண்டே தான் வருது இருந்தாலும் நான் இங்கந்து அறக்க பறக்க போய்ட்டு மறுபடியும் அவன் கல்யாணத்தை முடிச்ச மறுபடியும் அறக்க பறக்க வர முடியாது ஒரு ரெண்டு அதனால எக்ஸ்ட்ராவ தான் நான் எடுக்கும் எப்டியு ஸ்கூலு ஸ்டார்டிங்ல லீவ் போட்டுட்டா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நடுவுல அடுத்த மாசோ அப்டின்னு நம்ம போட்டோம்னா பசங்களுக்கெல்லா ஆ லெசன்ஸ்லா நடத்த ஆரம்பிச்சிருவாங்க எழுதி போட்ருவாங்க அதெல்லா அதுங்களுக்கு கஷ்டமா போயிடு
அப்ப எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா யூனி அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணுமே
புக்ஸு யூனிஃபார்மு அதெல்லா இது பண்ணியாச்சு அத என்ன சொல்றது ஆ பிரவுன் ஷீட்ஸ்லா கூட ஆமா இல்ல ப்ரவுன் ஷீட்ஸ்சு அதெல்லாம் எல்லாம் போட்டு ரெடியா தான் இருக்குது இது எப்ப ப்ப ரியோப் ஓப்பன் பண்றாங்கன்னு தெரியல ஒன்னாந்ததி சொன்னாங்க நாலாம் தேதி சொன்னாங்க வெயில் தாக்கம் அதிகாரம் அதிகமா இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு நாள் தள்ளி போடுவாங்க
இல்ல நா கேள்விப்பட்ட ஒம்பதாந் தேதி ஏழாந் தேதி அந்த மாதிரி தான் ஓபன் பண்ணறதா சொல்லிட்டு இருந்தாங்க
ஆஹ் ஹா அதா கன்ஃபார்ம் எதுவு சொல்லலையே
அதான் இன்னும் ஒன்னாந்தேதி கன்ஃபார்ம் கடையாதுன்னு சொன்னாங்க மத்த ஊருங்கள்ல வந் வந்து ஒண்ணாந்தேதி தொறக்கறாங்க போல ஆனா இப்ப நம்ம ஊருங்கல்ல அதா அமைச்சரு அவங்க இவங்க சொன்னாதான நம்ம இதுல இது பண்ணுவாங்க
ஆமா அது நேத்து ஒரு கால் ஆமா நேத்து ஒரு கால் வந்தது எங்க மாமியார் சைடு கல்யாணோன்னு சொல்ட்டு இன்னிக்கு ஒரு கால் வந்தது எங்க மாமனார் செ சைடு ஒரு
பரவால்ல ஒரே கல்யாண சாப்பாடுதா
ரெண்டுமே ஒரே ஊரு தான் இருந்தாலுமே உ டேட் வந்து முன்ன பின்னதா இருக்குது ஒருத்தவங்களுக்கு பதினொன்னு ஒருத்தவங்களுக்கு பன்னெண்டு சோ வந்து ஆஹ் அத் அதான் நான் சொன்னல்ல அதாவது ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா போறதுக்கு ஒண்ணு ரெண்டு கல்யாந்த அட்டென் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் சோ அது ரெண்டுமே சேம் சேம் டேட்ல இருக்கறனால ஒரே ஊர்ல பக்கத்துலதா வச்சிருக்காங்க எதாவது இந்த பக்கோ ஒண்ணு இந்த பக் ஃபோன் அட்டன் பண்ணணும்ல அத முடிச்சிட்டு வந்தர்லாம் ஏன்னா நானே ஊருக்கு போறது வருஷத்துல ஒரு ரெண்டு வாட்டி தான் சில சமயோ நாலு வருஷங் கூட ஆயிடு ஊருக்கே போமாட்டே
இல்ல டெய்லி கூட ஊருக்கு போயிட்டு வாங்க உங்கள யாரு கேக்க போறா
டெய்லியா ஏங்க நீங்க வேறங்க அ ஆ ட்ரெயின பிடிக்கணு இல்லைன்னா பஸ்ஸ பிடிக்கணு ஆமா அது பெரும்பாடா போயிடு பெரும்பாடா போயிடு ஐயோ அது முன்னாடி எல்லாம் வந்து போய்ட்ருந்தோ நாங்க இப்ப எல்லாம் போறதுக்கு பசங்க வந்து எக்ஸாம்ஸ் எல்லா இருந்துதுங்க டென்த்து லெவன்த்து டுவெல்த்துன்ட்டு இப்ப முடிஞ்சுது இருந்தாலு சொல்லுங்க இப்பல்லா நம்ம போயிட்டு ஆ ஆமா அதனால கொஞ்ச பாத்துதா பாக்கணு ஸ்டார்ட்டிங்லயே லீவ் போட்டுட்டா ஒண்ணும் தெரியாது அதுக்கப்புறமேட்டு நம்ம லீவ் எடுத்தோம்னா ஏன் லீவ் லீவு எதுக்கு லீவு பர்மிஷன் கேக்கணு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு இந்த மாரி இல்லாத போல அதெல்லா கேப்பாங்க ஸ்கூல்ல
நல்லது தான பசங்களு அப்பதான ஒழுங்கா போவாங்க
அது உண்மதா அதுக்காகதா ஸ்டார்ட்டிங்ல போட்டா கூட லீவ் போட்டா இல்ல ஊர்ல இருந்தோ அப்டின்ட்டு ஒரு வார்த்தைல முடிச்சிடலா நடுப்புல வந்துச்சுன்னா ஏன் நீங்க எதுக் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணல அப்டி இப்டின்னு
ஊர்ல இருந்தோ டிக்கெட்டு கெடைக்கலன்னு சொல்லிக்கலான் பாக்கறீங்க அப்போ டிக்கெட்டு கெடைக் க்கில அவ
ஆமா செரி நீங்க பாருங்க பாருங்க இப்ப இப்டியே வந்து இந்த வாரோ வரணு நீங்க நாளைய மறுநாளு அப்டி இல்லன்னா நான் போய் ட்டு வந்தது பிறகு சொல்றே எல்லாரும் சேந்து வாங்க பசங்க எல்லா கூட்டிட்டு வாங்க ஓகேவா
ஓகே ஓகேமா ஓகே பாக் ஆ ஓகே பாய் ஓகே ஓகே பாய்மா ஆ